ஹலோ
சொல்லுங்க தோழர் வணக்கம்
ஆ வணக்கம் நல்லா இருக்கீங்கங்களா
தோழர் நீங்க நல்லா இருக்கீங்களா
நா நல்லா
சொல்லுங்க தோழர் ஆ நீங்க என்ன பேச போறீங்க நா ஒண்ணு பண்ணலங்க தோழர் இங்க வெளியே வந்திருக்கே சும்மா இருக்குறதுனால பேசலான்ட்டு வந்திருக்கே தோழர் ஹலோ சொல்லுங்க தோழர் நீங்க என்ன பண் ஆ நா ஒர்க் பண்ணறதுல்ல சும்மாதா ஹவுஸ் ஒய்ஃபாதான் இருக்கே நீங்க என்ன பண்றீங்க நீங்க எங்க இருக்கீங்க எந்த ஊர்ல வேலை பண்ணுறீங்க ஹலோ உ அப்டிங்களா ஐயா ஆ சரிங்க தோழர்
ஆ சரிங்க தோழர்
காலையில் சாப்ட்டீங்களா
ஆ காலையில ப்ரேக்ஃபாஸ்ட்டு இன்னு சாப்புல்லங் தோழர் இதுக்கு மேல தா சாப்பண்ணோ நீங் சாப்ட்டீங்களா உம் சரிங்க தோழர்
நீங்க என்ன நர்ஸிங்காங்க
ஆ நீங்க சொல்லுங்க தோழர் பேசலா ம் பேசுங்க
நகர வாழ்க்கை பற்றி பேசலா
ஆ ஓகே தோழர் பேசுங்க
நீங்க இருக்குறது நகரமா கிராமமா நீங்க இருக்குறது நகரமா கிராமமா
அ நகரம் நகரம் தான் தோழர்
அ நகர வாழ்க்கைல என்ன இதெல்லா சந்திச்சிருக்கீங்க என்னன்ன சிக்கல்கள் என்னென்னானு எல்லா அ சந்திச்சிட்ருக்கீங்னு சொல்ல முடியுமா
ஆ எங்கள்துல வந்து என்ன த நாங்க இது பண்ணீ அவ்ஸ் வைஃப்ல என்ன ஃபேமிலிய பாக்குறது செய்றது இப்டிதா சுத்தியிட்ருப்போ அ கொஞ்சொ அப்டி இப்டி கொஞ்சொ பி ந பண்ணிக்கிட்டு அப்டின்ட்டு வாழ் வாழ்ந்துட்ருக்கோ தோழர் நீங்க
நாங்களு அதே தா
அதேதா ஓ ஓகே தோழர் ஆ
நல்ல ஒரு நெருக் நெருக்கடியான சூழ்நிலைல ஆ இருக்கு எந்தவிதமான இயற்கை மாற்ற காரியங்கள்லா அனுபவிக்க முடியாத நெலமைல
உம்
நடந்து போயிட்ருக்கு
சரிங்க தோழர்
இயற்கையான சூழ்நிலைகள் ஆ நீங்க மேரேஜா
ஆ நா மேரீட்தாங் தோழர் எனக்கு ரெண்டு ஆம்பள பசங்க இருக்காங்க
செரி ஓ
உம்
களா
நீ ஆமாங்க தோழர் காலேஜ் படிக்கிறாங்க ஆமாங்க தோழர் நீங்களும் மேரிடா உங்களுக்கு பசங்க பசங்க இருக்கா நகரத்துல இருக்குது வந்து பொல்யூஷ இல்லைங்க தோழர் நகரத்துல வந்து பொலயூஷனு அந்த இது எல்லா பாக்கறதுக்கு ஒரு இ இரு இதே அவங்க இ வந்து வில்லேஜ்ல இருந்தவங்கன்னா ரொம்ப அமைதியா ரொம்ப பீஸ் ஃபுல்லா இருக்கத வச்சுக்கிட்டு சாப்பிட்டு லைப் கட்டிட்டு போலா ஆனா நகரத்துல எல்லா கொஞ்ச கூட ரொம்ப பிஸியா இருக்கு கொஞ்ச கூட கேப் இல்ல மூச்சு விடுறது அளவு கூட கேப் இல்லாம இருக்குற அப்பல இருக்குது அந்த நிலைமில இருக்குது நகரத்துல
இப்போ நகரத்துல பாத்துட்டீங்கன்னா நீங்க எத எடுத்துட்டாலும் காசு காசு காசுதான் ஆனா கிராம வாழ்க்கையை பொறுத்த அளவுக்கு அந்த மாரி கிடையாது ஆ தற்சார்பு வாழ்க்கை மாதிரி கிராமத்துல வாழ எந்த பிரச்சனையும் இல்லாம யாமச் உள்ளயில வாழ்ந்து கொண்ட்ருக்கலா அதுதான் ஒரு பெரிய அது ஒரு பெரிய பெரிய இதாயிருக்கும்
யிப்ப நெருக்கடியான சூழல்லங்க அதே போல உறவினர்கள் மத்தியில நாம்மருக்கலா
கண்டிப்பா அக்கம் பக்கா அக்கா தங்கச்சி நாத் நாத்தனமாருங்க அப்டிப் யிப்டி பெரியப்பா சித்தப்பா இதுவே எல்லாரு சுத்து ஊரருக்காங்க ஆனா வில்லேஜ்ல பக்கருக்கு யிருக்ற வீட்ல கூட ஏ நம்மனால பேச முட்ல டோபுக்குன்னு கதவ சாத்திறாங்க டவுன்ல அத போலருக்கு
யில்ல குடிருக்காங்களா யில்லயானு கூட தெரியாது
தெரிய மாட்டிங்குது தோழர் ஆமா தோழர் ம் ம் கண்டிப்பா தோழர் ம் ம் இப்ப நீங்க நகரத்துலருக்கீங்களா இதுலருக்கீங்களா
நான் நகரம்னு சொல்ல முடியாது ஒரு டவுன் மாரி
டவுன் மாரியா அப்போ உங்களுக்கு நல்லாருக்குமே எல்லா இல்லயே நாங்க அனுபவிக்கிறதோட நீங்க நல்லா லைஃப் வந்து எப்படி நல்லாருக்கும் பொல்யூஷன் யூஷன்னாலும் செரி நம்ம அக்கம்பக்க சுவாசிக்க க்கிறது சுவாசங்கள் அப்புற மரச் செடி கொடிகள் எடுத்து இது வந்து எவ்ளோ பரவாலயா இருக்கு இல்லைங்களா
பா கண்டிப்பாங்கம்மா ஓ டவுன்ஷிப்ல வந்து பாத்திங்கன்னா எங்கேயு நம் மரமோ செடியோ கொடியோ பாக்கறது ரொம்ப அரிதாருக்கு இன்னிக்கு
ம் ஆமா கண்டிப்பா தா தோழர் எங்கயோ ஒரு எடத்துல மர இருக்குதா எங்க வீட்டு பின்னாடி தோட்டத்தில வச்சிட்டுருக்காங்க தோழர் அவ்ள
ஆஹ் சுத்தி திரும்பி பாக்குற எடமெல்லா நமக்கு நம கட்டடங்களாதாருக்கு சுத்தி நம்ம என்ன நம்ம எங்கேயுமே மரத்த அரிதாருக்கு ஏதோ ஏதோ ஒரு பாலைவனத்திலருக்கிற மாரி ஒரு அனுபவத்த கொடுக்கு அப்போ வெய்யிலின் தாக்கம் வெயிலின் தாக்கத்த தாங்க முடியாது அதா நெலைமையில இருக்கோ
திடீர்னு மழ பெய்து திடீர்னு வெயில் வருது தோழர் எங்க ஊர் சைடு எல்லா அந்த வெயில் வந்து வெயிலும் சொல்ல முடியலயா மழைன்ற போல ஒரு மாரியா நல்லா இருக்குது வீடும் சரி போற எடமு சரி தண்ணி இருந்தா போது தண்ணி குடிச் வச்சுக்கிட்டே இருக்கலா அந்த அளவு சரி கு எங்க நகரத்துல சொல்லுங்க தோழர் நீங்க சொல்லுங்க உம்
ஒரு கஷ்டமான காலகட்டத்துல தா அந்த நகரவாசிகளா வாழ்ந்துட்ருக் கோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஏ சி கா ஏ சி கிது இப்போ இல்லன்னா ஃபேன் இதெல்லா இல்லாம வாழ முடியாது நம்ம பெரிய அளவு
ஆமாங்க சார் ஏ சி இல்லாம வாழ முடியு ஏ சி டுவெண்டி ஃபோர் அவர்ஸ் போய்ட்டு இருக்குது ம்
மொதல்லிலா பை
உம் போ முடியாது
னால ஏசி
ஆஹ்
ஒரு அது ஏதாவது ஒரு இதுக்காக யூஸ் பண்ணே கட்டியா ஆயி ஸ்லிமாயி அப்டி ஆயிடுச்சி
ஆமா தோழர்
ரொம்போ ஒரு கஷ்டமான எடத்துல போய்ட்டு இருக்கணு
ஆமாங்க தோழர் அப்டிதா போயிட்டு இருக்கு வாழ்க்கையே வந்து அப்டிதா போய்ட்டு இருக்குது இங்க குத்து இல்ல தோழர் எனக்கு விவசாயோ பத்தி எல்லா எது தெரியாது தோழர் எனக்கு உங்களுக்கு தெரியுமா விவசாயோ பத்தி எல்லா ஆஹ் நகரத் துல தா இருக்கே தோழர் விவசாயோ வில்லே இருக்குது நம்மள்து எல்லா இருக்குது போனோமா சும்மா அங்க சுத்தி பாத்துட்டு ஒரு டென் டேஸ் இருந்துனு வரதா போலதா இருக்கோ தோழர் ஆமா ஆமா தோழர்
ஆஹ் வேற உங்களுடைய பொழுதுபோக்கான காரியங்கள ப
ஆ எந்த பொழுதுபோக்குன்னா நா ஒரு பியூட்டிஷியன் தோழர் ஏ பொழுதுபோக்கு என் தொழில்ல தா நா போவே அப்டியே காலத்த வந்து அப்டியே கழிச்சிட்டு அப்டியே போவோ காலைல வருவோ ஒம்போது மணிக்கு வருவோ பார்லர் ஓபன் பண்ணுவோ நைட்டு் எவ்ளோ நேரோ இருந்தாலு கஸ்டமர்ஸ்ஸ பாத்துட்டு தா கட சாத்தீட்டு போவோ இப்டிதா போயிட்டு இருக்கு தோழர் நாங்க ஹலோ கேக்குதுங்களா டைம் ஆயிடுச்சா
ஒரு ஆள்
சொல்லுங்க தோழர் நீங்க சொல்லுங்க
நாங்க எங்களுக் லுடைய இ சேவை மையத்துல எல்லா விதமான பஸ்சஸ் கூறிய சேவைகள் பூரா செஞ்சிட்டு இருக்கோ
சேரிங்க தோழர் எந்த ஊரு தோழர் அத வெச்சிட்டு இருக்கீங்க எந்த ஊர்ல வெச்சீட்டு இருக்கீங்க நீங் ஏன் என்ன
நான் இங்க திண்டுக் கல் பக்கோ
திண்டுக்கல் பக்கோ ஒகே தோழர் நாங்க இப்ப லாஸ்ட் டூ டேஸ் முன்னாடி திண்டுக்கல் சைடு தா வந்து போனோ எங்க ஹஸ்பண்ட்க்கு ஒடம்பு முடியலன்னிட்டு ஆ திண்டுக்கல் வந்து போனோ ம் ட்ரீட்மெண்ட் கோசோ வந்தோ குத்தப்பட்டியா என்னவ் சொன்னாங்க ட்மென்ட்க்கு ஆஹ் எங்க ஹஸ்பண்ட்டுக்கு ஸ்ட்ரோக் அட்டாக் ஆயிருக்கு சோ அதனால வந்து போனது தோழர் ஹலோ
இங்க இங் க என்னா சொன்னீங்க வேறயா இல்ல இங்க ஜி ஹெச் க்கு வந்தீங்களா இல்ல வேற ஹாஸ்
உள்ள குத்தப்பட்டி எதோ சோ வில்லேஜ் இருக்கு பாருங்க குத்தபட்டி எதோ சொன்னாங்க அந்த ஊருக் இப்ப வந்தாங்க சுப்பாலக்
அப்டிங்ளா இயற்கை வைத்தியதுக்கா
ஆஹ் இயற்க வைத்தியதுக்கு அங்க வந்தா செரியா போகுன் வந்தது தோழர் அங்க எப்டியு ஒரு டூ வீக்ஸ் இருந்தோ ட்ரீட்மெண்ட் போட்டாங்க இருந்தா தே சொல்ற போலலா எதுவு இல்ல சும்மா பணம் புடுங்குறதுக்கு டுவெண்டி ஃபோர் ஹவர்ஸு அப்டிதா பண்ணிட்ருக்காங்க போல ட்ரீட் மெண்ட்டுன்றது சொல்ற அளவுக்கு இல்ல உம் அது போல இருக்குது பணத்த குட்த்துட்டு வந்துட்டு இருந்தோ அவ்ளோ தா
அப்டிங்ளா
ஆமாங் தோழர்
பணத்த விட்டா ஒரு அவர விட்டு வண்ட்டி ஹஸ்பண்ட விட்டு வண்டீங்க
அப்டிங்ளா தோழர் சேரிங் தோழர் உம்
அஹ் இப்ப திண்டுக்கலுக்கு எங்க பகுதிக்கு வந்திருக்கீங்க எங்க பகுதில புடிச்ச கார்லதா
அஹ் திண்டுக்கல்ல பகுதி பாத்தோனா நாங்க அவ்ளோ சுத்தி பாக்றதா இல்ல அப்டே ஜி ஹெச் க்கு பக்கத்துல தா இருக் க்குது சொன்னாங்க அப்டியே பாத்துட்டு அப்டியே வந்தோ தோழர் நாங்க சாப்ட்டிங்க
அப்டிங்ளா சேரி சேரி பின் திண்டுக்கல் மாவட்டத்துல வந்து பாத்தீங்னா
அப்ப நீங்க ஆஹ் அப்ப உங்களுக்கு அது அந்த ட்ரீட் மெண்டு இல்லங்க தோழர் அந்த ட்ரீட்மெண்ட் பத்தி உங்களுக்கு எதுனா தெரியுங்களா தெரியாது இல்லைங்ளா‌ ஹலோ செரிங் இப்ப நா சொன்னது செரிங்க தோழன் ந நம்ப தொலபேசி பேசறது ரொம்ப நன்றி
தெரியாது நீ நீங்க சொல்லிதா தெரியு அது